ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கோ மேடம்
வணக்கம் சார் சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ஹவுஸ் ஒய்ஃப்பு நீங்க
நா ஒர்க் பண்ற மேடம்
ஓகே சொல்லுங்க சார்
ம் சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சிங் சார் நீங்க
என்ன சாப் நா சாப்ட்ட நானு என்ன சாப்ட்டீங்க நீங்க
இப்ப சாப்பாடு
காலைல காலைல என்ன சாப்ட்டீங்கன் கேட்டே
காலைல தோச டிஃபனு இப்ப சாப் பாடு
சமைக்கணுமா இப்பத்தா
இன்ன சமைச்சோனே சாப்ட்டாச்சி
ஓ இப்பயே சாப்ட்டீங்ளா அதுக்குள்ளயா
ம் ஓவ்ரு மணி ஆய்ச்சே
ஓ கரெட் டைம்க் சாப்ட்ருவீங்க போல
இல்லல்ல அப்டி இல்ல அப்ப சாப்டுவோ
ஆ என்ன லைக் பண்றீங்க நீங்க என்ன சாப்பாடு லைக் பண்றீங்க அதிகோ ஆ ஆ
அதிகோ பிரியாணி எங்களுக்கு ரொம்போ புடிக்கு
நீங்க சமைச்சு சாப்பட்றது உங்களுக் புடிக்குமா இல்ல வேற அத்தே அதாவ்து வீட் வெளிய யாரத் சமைச்சு குடுத்தா சாப் பட்றது புடிக்குமா
நானு சம நானு சமைப்பே புடிக்கு வெளில ஓ ரு டைம் நல்லா டேஸ்டா இருந்தா புடிக்கு புடிக்காத்
ம் வெளிய போய் சாப்பட்றதுலா புடிக்காதா உங்களுக்கு வெளிய
எல்லா ஹோட்டல்லயு சாப்பட புடிக்காது வெளில வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோ
ஓ வீட் வாங்கிட்டு வந்து வீட்ல சாப்பிடுவிங்ளா ஆ செரிங் மேடம் வேற என்ன புடிக்கு உங்களுக்கு
நா வந்து வெளிய சாப்பட்றதா மேடம் எனக்கு ரொம்ப புடிக்கு வீட்ல சாப்பட்றத விட வெளிய சாப்பட்
இல்ல வெளில வெளில சாப்பிடறதுலே எந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
இந்த நைட்ல இந்த முட்ட தோச இதெல்லா போடுவாங்கல்ல
ஆ ஆ ஆமா
அது மாரி சாப்டா தா எனக் புடிக்கு
ரோட்டு கடைல டேஸ்டா இருக்குல்ல
ஆமா முட்ட தோசை அந்த ஆம்ப்லேட்டு அப்ற ஆப்பாயில்
ம் உங்களுக்கு நான்வெஜ்ஜு ரொம்ப புடிக்குமா
நான்வெஜ்ஜு தா மேம் எனக் ரொம்ப புடிக்கு நீங்க வெஜிடேரியனா
ம் இல்ல நா நான்வெஜ் சாப்டுவே
நீங்க நான்வெஜ்ஜு தே
என்னமோ சொன்னீங்ளே வீக் என்டு
ஆ நான்வெஜ்லே எது ரொம்போ புடிக்கு கேக்குறே ஆ வீக் வீக்கென்ட்ல தா மேம் சா வீக்கென்ட் ம்
ஆ
வீக்கென்ட்ல வந்து
ஃப்ரிட்ஜ்ல மட்டன்
எனக்கு மட்டன் தா மேம் ஃபேவ்ரெட்டு வீக்கென்ட்ல வந்து எப்டியாச்சு சாப்ட்ருவே ஆமா மட்டன் தா கெடைக்க மாட்டிது மேம் ஆனா ரேரா இருக்கு இப்பலா ரொம்ப கஷ்டமாருக்கு ரே ட்டு அதி கா காசு காசு வேற அதிகமாய்ச்சு வாங்கோ
ம் ஓ எதா வெலவாசி கொறயுமா என்னன் தெர்ல நம்ளே தொர்ந்து ஒரு ஆடு வா வாங்கி வளர்த்து வெட்டி சாப்ட வேண்டிதா
ரெண்டாடு ஒரு ரெண்டு ஆடு வாங்கிட்டா போது மேம் அதே அதிகமாய்ட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு நம்ம பாத்துட்டா
இன்ட்ரெஸ்ட் அதிகமா சார்
எனக்கு மேய்க்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல வளக்கதா புடிக்கு மேய்க்றதுல இன்ட்ரஸ்ட் இல்ல மேடம் வளக்கற்துனா புடிக்கு
அதா நீங்க ஒர்க் பண்றீங்கள அப்றோ எப்டி மேய்க்க முடியு ஒர்க்குக்கு போவீங்ளா மேய்க்க போவீங்ளா ஆடு ம் வீட்ல யாராவ்து பெரியவங்க இருந்தா வாங்கி வுட்ருங்க வீட்ல
வீட்ல பெரியோங்களா இல்ல மேடம் வீட்ல பெரியோங்களா இல்ல மேடம் நாங்க தா
ஆ யார் யார்ருக்கீங்க வீட்ல பெரியவங்க யாருமே இல்லயா
யாருமேல்ல நானு எங் தம்பி மட்டுந்தா
உங்க தம்பியா அப்பாம்மா அப்பாம்மா
அப்பா இல்ல மேம்
ஓ கஷ்டோ
ம் அதுதா
இப்ப ஆடு வெல எப்ப கொறயுன் தெர்ல ரொம்ப இருக்க இருக்க ஏறிக்கிட்டே இங்கல்லா ஆய்ரூபாய்க்கு போய்ட்டு இருக்குது சார் ஒரு கிலோ கறி
ஆய ரூபா ஆயிர்ச்சி அது எனக் தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரூபாய்க்கே ஆமா ரெண்டாய்ரூபா ஆய்டும் மேம் இன்னு இந்த வர்ஷோ முடிறதுக்குள்ள
அய்யோ அப்பா என்ன பண்றது டேஸ்ட்டு ஒட்டிகிச்சு எவ்ளவாந்தாலு வா
சாப்ட்டுதா ஆவுனு என்ன பண்றது என்ன பண்றதுன்னா மட்டன் பிரியாணி எப்ப
ஹலோ பு பிரேக் ஆவுது சார் எங்க வாய்ஸ் கேக்க ஹலோ
டவர் எதோ கெடைக்கலயா என்னன் தெர்ல பிரேக் ஆவுது வாய்ஸ் ஹலோ
கெடைக்கு சிக்னல் ஹலோ
கேக்க மாட்டேங்கிதுங்க சார் பிரேக் ஆகுது வாய்ஸ் க்ளியரா கேக்க மாட்டேங்கிது
இப்ப கேக்குதா
கிளியரா ஆ கிளியரா ஆவல
இப்ப கேக்குது
ஆ பேசுங்க சொல்லுங்க
ஆ
இல்லையே
கேக்குதா
இவ்ள நேரோ கழிச்சு இப்ப என்ன பிரேக் ஆவுது வாய்ஸே கேட்க மாட்டேங்கிதுங்க சார் வாய்ஸ் கேக் கிளியரா கேக்க மாட்டேங்கிது வாய்ஸ் ஆ ஒரு நிமிஷோ இருங்க
ம் ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ
ஆஹா இப்பவு அப்டிதான சா ஆ இப்ப பேசுங்க சார்
சிக்னல்
ஆஹா உங்கதா உங்களதா ஏதோ ப்ராப்ளம்ன்னு நெனைக்கிறே கேக்க மாட்டேங்கிது ஏதா நின் டவர் பிரச்சனையா இருக்குமோ ஹலோ
நீங்க தா உக்கா
ஹலோ
ஆபீஸ்ல நெட்வொர்க்தா ஃபைவ் ஜி நெட்வொர்க்தா
ஓ என்ன பிரச்சனன்னு ஆ இப்ப பேசுங்க இப்ப கொஞ்சோ கிளியரா இருக்க மாரி இருக்கு சொல்லுங்க சார் ஹலோ
ஹலோங்க கேக்குதா
ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இப்ப கேக்குது
இவ்ளோ நேரோ ஹலோ ஹலோன்னு சொல்றே கேக்குது எதுமே சொல்ல மாட்றீங்க அதுனாலதா ஹலோ ஹலோன்னு சொல்ட்ருந்தே
இல்ல இல்ல இப்பதாங்க சார் கிளியரா கேக்குது முன்ன கேக்கவே இல்ல இப்ப நல்லா கேக்குது சொல்லுங்க
ஆபீஸ்லதா மேம் இருக்கு நெட்வொர்க் நல்லாதா கெடைக்கு இங்க எப்பமே
அப்டியா அது என்னென்னு தெர்ல முன்ன ஃபர்ஸ்ட் பேசும்போது நல்லா கிளியராக இருந்துச்சு அப்பறோ இடேல இப்ப இடேல கொஞ்சோ இதா இருந்துச்சு ஒண்ணுமே கேக்கல இப்ப நல்லா இருக்கு
இப்ப ஓகேல நா வந்து வீக்லிய பிரியாணி வாங்கிடுவோ மேம் மட்டன் பிரியாணி
ஆ ஓகே கடைல க கடைல வாங்குவீங்க ஆ
அது
என்னங்க சார் ஆ சுத்தமா வாய்ஸ் கேக்கலீங்க சார் மறுபடியும் இதா ஆகுது
ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா